வணக்கம் தோ ஆஹ் நல்லா இருக்கேன். தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கோ தோழி வீட்டுல எல்லாரு நலமா தோழி எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி பள்ளிக்கு பள்ளி முடி டிந்து புள்ளை ல்லாம் வந்துட்டார்களா தோழி.
குழந்தைகள் எல்லாம் வந் து மாலை நேர ஆ என்னது மாலை நேர டியூஷன் போயிருக்காங்க தோழி.
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி நைட்டு அ இரவுக்கு என்ன தோழி சமைக்க போறிர்கள்
இரவுக்கு வந்து இட்லி தா தோழி. இட்லி ஏதாவது கார சட்னி வைக்கணும் தோழி.
உம் சரிங்க தோழி சரிங்க தோழி. இங்கயும் இன்னைக்கு தோச தா தோழி. நைட்டுக்கு இல்லைன்னா அப்பாந்த இல்ல ஒரு நேரம் காட வைக்கிறேனாங்க தோழி. சாத வேண்டாமே ஆஹ் கேக்குது கேக்குது. கேக்குதா
ஆஹ் இப்ப கேக்குது தோழி நடுவ சத்த வந்து கம்மியான மாரி
ஆஹ் அவன் இல்ல தோழி சாதம் வைக்கிறேனார்கள் வேண்டாம் சாதம் நைட்ல வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப தோச இல்லைன்னா சப்பாத்தி அந்த மாரி பண்ணி பண்ணிக்கலா அப்படினு சொல்லிருக்க தோழி இன்னும் பண்ணலா கொஞ்ச லேட்
சரி தோழி வேற ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசலாமா தோழி.
ஆ தோழி சொல்லுங்க
ஆஹ் எது பத்தி பேசலாம் தோழி.
ப்ப நறைய பேரு இந்த தானிய வகையல்லாம் நறைய எடுத்துக்கிறாங்க
கொஞ்ச சத்தம் கம்மியா இருக்கு தோழி உங்களோடது.
அப்படியா ஆஹ் இப்ப கேக்குதுங்களா ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா தோழி தானியவகை வந்து இப்ப இப்ப உள்ள காலகட்டத்துல நறைய பேர் வந்து அத எடுத்துக்கணு இத எடுத்துக்கணு அப்படின்னு சொல்றாங்க
வால்யூம் வந்து சத்தம் திரும்பவு கம்மியாகுது தோழி
இப்ப கேக்குதுங்களா தோழி.
குரல் வந்து என்னோடது வந்து உங்களுக்கு தெளிவா சத்தமா கேக்குதா அஹ் உங்களோடது வந்து சத் த்தம் வந்து குறைவாகவு சில நேர அதிகமாவும் கேக்குது
இப்ப கேக்குதுங்களா இப்ப பாத்தீங்ன்னா தோழி தானிய வகைகள் வந்து இப்ப அதிகம் மா எல்லாரு எடுத்துக்குணு எடுத்துக்கிறாங்கள்ள தோழி இப்ப உள்ள காலக்கட்டத்துல அது ஒரு பெருசாவே காமிக்கிறாங்க இந்த ஆன்லைன்லாம் பாத்தீங்ன்னா ஆஹ் ஃபுல்லா வந்து இந்த மாரில்லாம் காம்ச்சிட்டு இருக்காங்க தானிய வகையெல்லா சாப்புடணு அப்டின் சொல்லிட்டு இதுல வந்து நா கேள்விப்பட்ட வரைக்கு பாத் தீங்ன்னா வாரத்துல ரெண்டு நாள் வேனா எடுத்துக்கோங்க அதுக்கு மேல இது பண்ணி எடுத்துக்காதீங்க ஓ இந்த மேரி ஒங்க கூட இப்ப இருந்தப்பதான் ஒரு தோழி சொன்னாங்க அவுங்க வந்து சொன்னது என்னன்னா நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டாலும் அது சூடு ஆஹ் பாத்தாதுக்கு நம்பளுக்கு இருக்கிற ஆஹ்ம் சக்கரையும் கொறைந்துவிடும்
உங்களுடையே வந்து அழைப்புல வந்து தோழி நீங்க பேசறது வந்து மிகவும் சத்தம் வந்து குறைவாக இருக்
இப்ப கேக்குதுங்ளா
ஆஹ் ஒரு சில நேரம் உங்களோட குரல் வந்து அதிகமாவு சத்த வந்து சில நேரம் வந்து ஆஹ்வ் ரொம்ப குறைவா இருக்க மார்ருக்கு
தெரியவில்லை தோழி இப்ப கேக்குதுங்ளா தோழி அது வந்து பாத்தீங்ன்னா தோழி அதுல வந்து சிலப் பேரு சொல்றாங்க ஆஹ் இப்போ உள்ள காலகட்டத்துல அதா நா பகிர்ந்த வரைக்கு அந்த தோழி என்னா சொல்றாங்கன்னா வாரத்துல இரண்டு நாள் மட்டும் எடுத்து கிறது நல்லது மத்தபடி வந்து நீங்க எடுத் த்துக்கிட்டீங்ன்னா அ அது சூடும் கூட பத்தாததுக்கு இப்ப வெயில் காலத்திலியும் செரி மழக் காலத்திலயும் செரி அத பொறுத்த வரைக்கும் தானிய வகையை பொறுத்த வரிக்கும் சூடும் சொல்றாங்க அதன் பிறகு வந்து அது வந்து நம்ப இருக்
உங்ளுடைய அழைப்புல வந்து குரல் வந் து ரொம்ப மிகக் குறைவா கேக்குது தோழி என்னோடது நல்லா சத்தமா கேக்குதா உங்களோடது ரொம்ப கம்மியா இருக்க மார்ரு கேக்குது தோழி ஒலிப்பு முறைகள்ல வந்து க காதுல விழுது சத்தமா கேக்கல ரொம்ப குறைவமெ கொஞ்சோ வேகமாக பேச முடியுமா
இதுக்கு மேல எப்டி வேகமாதா பேசிட்ருக்கந் தோழி
அப்படியா சேரி ஓகே தோழி சொல்லுங்க
அது வந்து பாத்தீங்ன்னா கேக்குதுங்ளா
தொல்லுங்க சொல்லுங்க தோழி
ஆஹ் அது வந்து பாத்தீங்கனா வந்து இந்த மாரி எடுத்துக்க கூடாது இருக்கற நமக்கு சக்கர நோய் கெடையாது இருந்தாலும் இருக்குற சக்கரையும் வந்து குறைந்து விடும் அப்டின் சொல்லிட்ருக்காங்க அத பத்தி எதா தெரியுமா நங்க கூட கேட்ருந்தே இந்த மாரி ஒடம்பு ஏறுது எல்லாருமே இப்போ உள்ள இதுல வந்து தொப்ப உழுவுது அது ஒரு இதாவே சொல்லிட்ருக்காங்க ஒடம்ப கொறைக்குணு அப்டின்னு இந்த தானிய வகையை சாப்டாக்கா நமக்கு ஒடம்ப் கொஞ்சோ சாப்ட்டாலும் ஆஹ் வயிறு கம்முன்னு இருக்கும் அதற்காக வந்து சாப்படலாமா அப்டின் கேட்டதுக்கு வந்து இந்த மரி சொல்றாங்க வாரத்துல ரெண் டு நாள் மட்டு எடுங்க அதுக்கு மேல எடுக்காதீங்கனு அத பத்தி உங்களுக்கு எதாவ் தெரியுமா தோழி
அஹ் தெரியுந்தோழி நா பகிர்ந்து கொள்றே என்னுடைய கணவர் வந்து இந்த உடற்பயிற்சி செய்றதுலியு செரி இந்த மாரி தானியங்கள் காலைல புரத வகையெல்லா சாப்புறது செரி அ சில நேரங்கள்ல வ ந்து நா தயார் செய்து குடுப்பே பல நேரங்களில் வெரும் பாலு வந்து என்னுடைய கணவரே வந்து அத வந்து தயார் நிலையில செஞ்சி எனக்கு என்னுடைய குழந்தைகளுக்குமே வந்து அத செஞ்சு குடுத்துட்டு போவாங்க தொழி அப்படி பாக்க போனா உம் வாரத்துல நீங்க சொல்றா மாரி இருமுறை திங்கள் கெழம வந்து பயிர் வ பெயில் மொள கட்டியது திங்க கெழம சாப்பட்றாங்கனா திரும்ப அது சனிக்கெழம
ஓ சரிங்க தோழி
கெழம எடுத்துக்குவா இதற்கு எடையில வந்து அந்த செவ்வாய்லந் து வெள்ளி வரைக்கு பாத்தீங்கனா ஆஹ் பிரெட்டு பிரெட்டுல வந்து பீனட்டு வெச்சு ஒரு நாலு எடையில பாத்தீங்கன்னா பொட்டுக்கடல இருக்கு இல்ல தோழி
இதெல்லாம் காலை உணவுக்கு மட்டும் சொல்றீர்கள்
சாப்பாட்டுடன் சாப்ட வேண்டியது தோழி
சரிங்க
ஆ அதே மாரி வாரத்துல ரெண்டு நாள் மட்டும் தான் நம்ம முயலுக்கு மொள கட்டன தானியங்களும் சாப்பிடுவாங்க ரெண்டாவது நாளு வந்து பிரெட் து அந்த பீனட்டு நிலக்கடலையில போட்டு இவுரு ஜாம் ரெடி பண்றாங்கல்ல
ஆமா ஆமா தோழி
குப்படராங்க அது எதுக்குன்னா ஒடம்போட வந்து கட்டுக்கோப்பா ஃபிட்னஸா வச்சுகிறது இது நாளைக்குனா தினமும் உட உடற்பெயற்சி செய்யறதுனால இது வழக்கமாவே சாப்பிடுவாங்க அ பொட்டு வாரத்துல வந்து செவ்வாகெழம வந்து ஆமா தோழி பொட்டுக் கடல அதுல நாட்டு சக்கர அதுல கொஞ்சோ நெலக்கடல அதுல கொஞ்சோ தேங்கா பூ அத ஒரு அத கெளறி கொஞ்சமா ஒரு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சாப்புடுவோந் தோழி
அது எப்படி தருது பொட்டுக்கல்ல நாட்டு சக்கர
ஆ ஆ... ஆமா நெலக்கடலனா வருத் த நெலக்கடலையில ஒரு எ பொட்டுக்கல்ல வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுக்குறீங்கன்னா நிலக்கட வந்து வருத்த நிலக்கடல வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன்
ஓ சரிங்க சரிங்க தோழி
ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கர ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் அ இத போட்டு நல்ல மென்னு சாப்பிடணு தோழி மென்னு சாப்பிட்டுட்டு வெது வெதுப்பான தண்ணி குடிச்சுட்டு செத்த நாள் நடக்கணு
ஓ நடைப்பயிற்சியின் போது காலையிலியே அந்த அஞ்சு மணி ஆனா ளும் செரி காலைல இதை சாப்பிட்டு விட்டு நடக்க வேண்டும்
செஞ்சு வந்துட்டு செஞ்சுட்டு நமக்கு வேர்வெல்லா எறங்கும் போது வந்து ஃபுல்லா தண்ணிய குடுச்சுட்டு இந்த மாரி இந்த மாரி உணவுகள வந்து நம்ம சாப்புன்ணு
அது எதற்காக தோழி சாப்புடுறோ
பொட்டுக்கடல வந்து ரத் த சோகன்னு சொல்லுவோ தோழி ஆனா பொட்டுக்கடல வந் து என்னன்னா நம்மளோட தோழுக்கு வந்து தோலுக்கு தசைக்கு வந் து ஒரு நல்லது தோழி இறுக்கம் ஆனா த தசைகள் வந்து குடுக்கு பொட்டுக்கடல
உம் உம்
காக வந்து சாப்பிடுறது தோளி அது அப்பறோ வந்து புதன் கெழம பாத்தீங்கன்னா அதே இதுல வந்து பழங்கள்ல ஆப்பிள் கட் பண்ணி பாதி ஆப்பிள்
உம்
பலோ பாதி ரவுண்டு ரவுண்டா கட் பண்ணி போட்றணு அதுதாட கொஞ்சோ மாதுள ஒரு புடிய போட்டு அதுல தேன் மட்டு கலந்து
உம்
தேன் மட்டு கலந்து அந்த பழத்தை வந்து கால் ல சாப்டுவாங்க
ஓ செவ்வாலை ஓ சரிங்க தோளி
ச வியாலக்கெலம பாத்தீங்கனா தோளி இ அ இந்த மில்க் செக் நா ஊர வச்சா நட்சு ஏற் ஏற்கனவே உங்களிடம் பகிர்ந்த தோளி அது வந்து வியாலகெலம ஆ வெள்ளிக்கெலம பத்தி பாத்திங்கனா தோளி ஆ அந்த பொட்டுகடல இருக் இல்ல தோளி அத வந்து நா என்ன மட்ட நல்ல பொட்டுக்கடலைய வருறுத்துட்டு நல்ல மா மாவாட் டோ ரெடி பண்ணிட்ட
உம் உம்
பண்ணி என்னனா அதுடன் என்ன பண்ண முந்திரி பருப்பு வெயி போட்டு அரச்சிட்ட தோளி
உம்
அது வந்து வானொலியில வந்து கொஞ்சமா ரெண்டு ஸ்பூன் நெய்யி விட்டு இந்த பவுட்ர ஒரு ஸ்பூன் போட்டு உருட்டி ஆ அப்டேயே கிண்டி நல்லா சூடா அப்டே கொழுக்கட்ட மாரி கையாலேயே புடிச்சு
உம்
ஒரு உருண்ட சாப்டுவாங்க தோளி வெள்ளிக்கெலம
அது என்ன எல்லாமே இந்த பிட்னஸ் அந்த இதுக்கு
ஆமா தோளி ஆமா தோளி உடற்பயிற்சி உடம்ப வந்து கட்டுக்கோப்பா ப்பா வச்சுக்கறதுக்கோ எது நா முக்காவாசி சொன்ன உணவுகள் பூரா பாத்தீங்கனே வச்சுங்களே ஒடம்புல வந்து கால்சி யம் எலும்பு ரொம்ப முக்கியோல்லையா எலும்பு தா தசைகள வந்து மேற்படுத் எலும்பு ஸ்டாங்கா இருந்தா தா எந்த இதுவு வராது அதனால எலும்புகளுக் க்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்குறது ருக்கு உடல்நிலைய வந்து கலோரிகள் சொல்றலா நம் நம்ம இவ்ளோவுளோ அ டெய்லி இவ்ளேவு சாப்புடணு அப்டின்னு இதுல வந்து இந்த உணவு இதெல்லா முக்கியமான உணவுகள் தோழி காலை உணவுல
சரிங்க தோழி இப்ப வந்து இந்த வெள்ளிக்கெழமையில சொல்றீங்களா அந்த பொட்டுக்கல்லய நல்லா வரு ட்டு அப்புறோ அந்த அது வந்து அது ஒரு இதாவே எடுத்துப்பாங்க அக்சுவலி அதுதா காலை உணவுங்க
அது காலை உணவா அது மட்டு எடுத்துக்கக்கூடாது தோழி அதோட என்ன பண்ணுவாங்க கேழ்வரகு கூல் இருக்குல தோழி இப்ப இந்த வெயில் டைம்னால நம்ம வந்து கம்மங்கூழு தா குலி சாப்புடணு கம்மங்கூழு வந்து சில ஒடம்புக்கு வந்து இந்த வேர்வைக்கு அதுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதுனால கேழ்வரகையு கம்மங்கூழயு சேத்து குடிக்கலா
ஓ சரிங்க தோழி சரிங்க
ட்டுக்கடலை உருண்ட சாப்பர்ற அன்னைக்கி இந்த மாரி கூழ் வகைகள் எடுத்துக்குவாங்க இடையில என்னிடம் வந்து நேரமின்மை காரணமாக சிலது செய்ய முடியலனா நீராவில வெந்தக்கூடிய இட்லி
ம்
இட்லி சம்பா கோதுமை
ஆஹ் சரிங்க தோழி
தி இரண்டு அதனோட கொஞ்சோ பன்னீரு இல்லன்னா எடைல வந்து து அதே மாரி பூரி காளான் காளான் கிரேவி ஒரு கப்பு
ஓ சரிங்க
இது மாரி காலை உணவு மட் டு சரியாக இருக்கும் தோழி எங்க வீட்ல வந்து அஹ் மதிய உணவு வந்து கொஞ்சமா ரைஸு கொஞ்ச தயிரு ஒரு கொழம்பு ஒரு பொரியல் ஆஹ் ஆமா அ டின்னர் சரி ஆனா வந்து கொழந்தைகள எல்லா வுட கூடாது வார த்துல மூண் நாளு முட்ட காலைலே ரெண்டு முட்டயில ஆஹ் வேக வைத்த முட்டய ரெண்டா கட் பண்ணி அதுல மெளகு தூள் லைட்டா உப்பு ம் போட்டு ஆளுக்கு ரெண்டு முட் ட காலைலே இது எப்பன்னா கால சாப்பாடு சாப் பறோல்ல முட்டைய சாப்ட்டுட்டு அதுக்கப் பறோ காலை உணவு எடுத்துக்வாங்க தோழி
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி ஆமா தோழி இப்ப உள்ள இதுல பாத்தீங்ன்னா சாப்புட்ற தான் தோழி நல்லது கண்ப்பா தோழி கண்டிப்பா தோழி இப்ப எல்லாருமே வந்து ரொம்ப ரா அப்பி சாப் சொல்லி ரொம்ப ஒடம்பு போட்டுட்டு இப்டி இருக்க கூடா வெச் அப்றோ வயசாவ ஆவ ரொம்ப கஷ்டோ அப்டி இப்டின்
ஆஹ் ஓகே தோழி நீங்க காலை உணவ இது மாரி ஒரு தடவ முயற்சி பண்ணீங்க தோழி அடுத்த அழைப்புல ச சந்திக்கலா தோழி நன் றி தோழி
நன்றி தோழி